அதா
ஆ அத்த கேக்குதா
ஹ ஆ கேக்குது கேக்குது
சேரி அத்த சாப்டாச்சா
ஆ இன்னும் வரல சின்ன பொன்னு வரல வந்த சாப்பிலான்ட்டு
ஓ சேரி சேரியத்த இல்லத்த இனிமேல் தா சாப்பினுத்த
ஆ என்ன சாப்பாடு
சாப்பாடு சாதோ கொழம்பு
ஆ சேரி சேரி சேரி மணிதா ரெண்டே காலாச்சே சாப்ட்டுருக்க வேண்டியதானே
அவ்வளதா அவ்ளோதா சாப்பிடலாத்த இனிமே தா சாப்பிடணும்
ஆ சேரி போ போன வாரோ எங்கேயோ வெள்ல போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க எங்க போயிருந்தீங்க எவ்ளோ ஆச்சு
ஆமாத்த அது ஆமாத்த மே மாசோ பசங்க எல்லாம் வெளில போணுன்னு சொன்னாங்க
ஆ
எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸு பசங்கல்லா லோக்கலுக்கு போயிட்டு வந்தோ
ஆ சரி சரி
சேரி அது ரொம்ப நாள் போயிட்டு வந்துட்டோ இருந்தாலும் அத ஏதோ வாட்டர் பார்க்கு மாரிலா வச்சிருக்கறான் ஒன்டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்.
இப்ப புதுசா வச்சிருக்காங்களா
ஆமாப்பா ரீசன்ட்டா இது பண்ணி நல்லா பிரியட் பண்ணியிருக்கறாங்க
ஆ
அது ஒரு காலையில ஒரு பத்து மணிக்கு உள்ள போனோம்னா சாயந்தரம் ஆறு மணி வர என்ன அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ம்
பெரியவங்ளுக்கு வந்து எழுநூறு ரூபா பீஸ்ஸு
ஆ
சின்னவங்களுக்கு வந்து சின்னவன்னா நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் கீழ இருக்கணும் அந்த மாரி இரு இருக்குறவங்களுக்கு ஐநூரூபா
வெறும் வாட்ரு மட்டும்தானா வேற வெளி கேம்லா இருக்கா
வாட்ரு மட்டும் கடையாது அதுல ட்ரை கேம்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் அந்த மாரி பாக்குறதுலா இருக்குது வித்தியாசமான விலங்கு அது மாரிலா இருக்குது ஈமு கோழி இருக்குது வெள்ள எலி இருக்குது பாம்பு இருக்குது பறவைகல்லா நீங்க கையில வெதைகல்லா குடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல தோல்மேலையே வந்த உக்காந்துக்கோ
ம் ப பஞ்சவர்ண கிளி எல்லா
ஆமா அந்த மாதிரி இருக்குது இங்க எல்லாமே இருக்குது அது மட்டு இல்ல அப்டியே இந்த தண்ணில போறது அப்புற அந்த ட்ரெயின் மாதிரி போய் தண்ணிக்குள்ள போய் வெளியே வரு
ம்
அந்த மாறி அ அதுக்கப்புற ஏகப்பட்ட க அந்த வேவு மாதிரி ஒரு கயிறு மாதிரி அது கெட்டியா புடிச்சிக்கணு அது பாட்டுக்கு அல அடிக்கிற மாதிரி அடிக்கு இங்க அங்க சுத்தி அடிக்கு நம்ப அத என்ஜாய் பண்ணலா ஒரு ஆஃப் நவர் அந்த மாறி ஆமாமா சின்ன பிள்ளைக்கு ஓரளவுக்கு வெளையாடலா பெரியவங்களுக்கு கொஞ்ச ட்ரை கேம்ஸ் மாதிரில்லா இருக்குது அது விளையாடலா ரங்கராட்டண அது மாதிரி இருக்கு இன்னு சுத்துறது எல்லா இருக்கு ஆமா எல்லாமே சேத்து எழுநூறு ரூபா பேக்கேஜ்
ஆ
அ சாப்பாடு வந்து தனி சாப்பாடு வந்து தா கொஞ்ச அதிகமா இருக்குது நாம எடுத்துட்டு வர சாப்பாடு வந்து உள்ள அளவ்ட் கிடையாது ஆமா கொண்டு போவ விட்றதுல்ல எடுதுட்டுன்னு போனாதா அவங்களே வெளியில ஃபில்டர் பண்ணி வச்சு பிஸ்கெட் அந்த மாதிரி இருந்தா கூட விடடறதுல்ல தண்ணி மட்டுந்தா உள்ள பண்றாங்க எடுத்துக்கறதுக்கு
அ வந்து இன்ட்ர்வல்ல அத சாப்பிட்டுக்கலாமா கொண்டு போற ஸ்நாக்ஸ் சாப்பாட்ட
அதாவது அவங்க உள்ள வந்து ஈட்டபிள்ஸ்‌திங்கஸ் எதுமே எடுத்துட்டு போ கூடாது
ஆ
தண்ணி மட்டுந்தா அவங்க உள்ள வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து முன்னூறு ரூபான்னு சொல்லி குடுக்குறாங்க
ஆ
ஆனா அத வந்து ரெண்டு பேரு சாப்பிட்டுக்கலா குவான்டிட்டி நெறைய தராங்க
நிறைய இருக்கு ஆ
ஆமாமா அது கூடயே தயிர் பச்சிடி தராங்க கத்திரிக்கா தராங்க அப்புற சிக்கன் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ்
அதுலேயே
அதுலயே அது எல்லா குடுக்கறதுனால ஃபுல்லாயிடுது
ஆ முன்னூரு
இதே வந்து அந்த ஏழுநூறு ரூபா சொல்றாங்க இல்லையா ஏழுநூறு ப்ளஸ் முன்னுரு சொல்லி உள்ள வரும் போதே அந்த மாதிரி ஆயிர ரூபா டோக்கன் வாங்கனும்னா நாம்ப அன்லிமிட்டு எவ்ளோ வேணா சாப்பிட்டுகலா சிக்கன் பிரியாணி
ஆஹா
நீங்க எல்லாமே வாங்கி இது பண்ணிக்கலா கு குவாலிட்டி நல்லாருக்குது அன்லிமிடெட் தா கொஞ்ச ஒரு சில பேருக்கு இதாகுது ஒரு சில பேருக்கு கொஞ்ச என்னடா இவ்ளோ ரேட்டு ஏனா ஊர்ல எல்லா பிரியாணி ஒரு நூரு நூத்தி இருபது ரூபா மொட்டையோட முடிஞ்சிடு இங்க முன்னூர் பானு போது எல்லாருக்கு ஒரு சாக் ஆய்ச்சு செரி அப்ற எல்லாருமே ஒரு நூத்தம்ரூவா நூத்தம் ரூவா சொல்லி ஷேர் பண்ணி நீ பாதி நா பாதி பிரிச்சுக்குவோ அப்டின் சாப்ட்டு எல்லா முடுஞ்சுது ஒரு நாள்ல ஃபுல்லா டைம் ஸ்பெண் பண்லா அவ்ளோ இருகு
ஆ
இதுக்கு முன்னன்னா போனம்னா அந்த ஹில் ஸ்டேஷன்ல வெறும் போட்டிங்கு சும்மா அந்த ம பாலாப்பழ வாங்கறது அந்த மலைப்பிரதேசத்துல கெடைக்கிற க ஃப்ரூட்ஸ் அது மாரிதா வாங்கிட்டு வருவோ
ம் ம்
இப்ப இந்த மாரி எல்லா கட்டி வுட்டுருக்கறதுனால சேரி எத லீவு நாள்ல போனா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஆயர் ஆயர்த்தி ஐநூற்வா செலவு அ போய்ட்டு வரலாம் தாராளாமா நீங்ளு வாங்க அடுத்ததடவ போம்போது போலா
நாங்க போன தடவ வந்தப்பல்லா இல்லபோல இருக்கு
போன தடவ வந்தப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க
ஆ
நா இதுக்கு முன்னே ஒருத்தர் கூட போனோ போம்போது இவ்வளோ கேம்லா இல்ல கொஞ்சனமா வச்சிருந்தாங்க
ஆ
இப்பயு ஒரு சில கேம்ல்லா புதுசா அ ரெடி பண்ணிட்டு இருக்றாங் இந்த கார்கள்லா போய் கார் உள்ள ஒக்காரதுக்கு ஸ்டேரிங் எல்லா குடுக்கறாங்க கார் எல்லாம் இப் போட்டு இடிக்கிறது அது மாரி எல்லா புஸ் புதுசா வச்சிருக்கறாங்க
அ
இதுக்கு முன்ன இல்ல ஆனா ஒரளவு மலைப்பிரதேசத்துக்கு போம்போது அந்த இதுல ஒரு ஒருத்ரா வெயிட் பண்ணுகிறாங் அவுங்க எ எடோ வாங்கி எதா ஒரு அ இத வந்து புசு புசா க அவுங்க ரெடி பண்ணிட்டு தா இருக்கறாங்க அந்த எடத்துல ஏனா எல்லாருமே அ மு சுற்றுலா தலன்றதுனால கண்டிப்பா வருவாங்க செய்வாங்கங்கும்போது போயர்றாங்க இப்ப நாம் ஆம்மா ம் இப்ப நா ப்ப போயிட்டே ஏற்கனவே ரெண்டுதரவ திருப்பியு அதே எடத்துக்கு போமாட்டே இல்லையா அதனால புதுசா வேற யார ஆம்ச்சா ஆரம்பிச்சாங்ன்னா அதுக்கு போய் எப்படி இருக்குது என்ன அப்படின் சொல்லி நம்ம அங்க பாப்போ அதுனால அவுங்களு என்ன பண்றாங்க ஒன்னு அப் க்ரேடு பண்றாங்க இல்லன்னா வேற யாராது புதுசா ஆரம்பிக்கிற ட்ட அது மாரி அட்வடைஸ்மண்ட் அதிகங் குடுத்து இன்ஸ்டாகிராம ஃபேஸ்புக்கு அந்த மாரி எதா ஒன்னுத்துல ஏடு வந்துருது பாத்தம்னா அப்டியே கெளம்பிற வேண்டி தா
போன தடவ தங்கக்கோட்டைன் லா இருந்தது போல இருக்கு
இருக்கு அதுவு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க அப்போ வரும்போது அதுக்கு போயிருப்போ
ஆ
இப்ப திருப்பியு அதுக்கு போம் போது போனம்னா அட ஏற்கனவே அதுக் போய்ட்டோ கம்மிதா கம்மிதா இப்போ அதுலயும் பூ சா விட்டுக்கறாரு புதுசா அப்ரேட் பண்ணிட்றாங்க அந்த அரண்மனைய சுத்தி திலு தண்ணி செட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அந்த தண்ணியில இப்ப லைட் டா படகு மாரி விட்டு அப்புறோ இதுல மிதந்துட்டே இருக்கிற மாரி அதுலயே சாப்பற மாரி
ஆ
ஸ்நாக்ஸ் டீ காஃபி அ சிப்ஸ் சமோசா அதெல்லா தண்ணிலே மெதந்து வருது
ஆ
அது நம்ம தண்ணியிலே வந்துக்கலா அப்டியே சாப்ட்டுக்கலா
சேர் சேரி
அந்த மாரி புதுசா செட் பண்ணிருக்கறாங்க
ம் பணந்தா வேணு வெளில போறதுக்கு
ஆமா ஆமா அது என்னமோ வாஸ்தவந்தா உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கி போது ஒரு ஒரு சிக்கன் பிரியாணி முன்னூறு ரூபா குடுத்து சாப்பிடும்பது ஒரு பிரியாணி பிரியாணி எங்க ஊர்ல இப்ப சிக்கன் கிலோ வந்து நூத்தி எம்பது ரூவா
ஆ
அங்க ஒரு பிரியாணி சாப்ட்டாலே முந்நூறுவான்றாங்க ஆனா குவாலிட்டி நல்லா இருக்குது நல்லா சூடா போட்டு பாஸ்மதி ரைஸு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் ரைத்தா கத்திரிக்கா ஆ டேஸ்ட்ல நல்லா பாய்ங்க தா செய்றாங்க அது நல்லா குவாலிட்டி அதுனாலே கரெக்டா இருக்குது செரி அதனால எல்லாரு செரி ஒன் ஃபி ஃப்டி ஒன் ஃபிப்டி ஷேர் பண்ணிக்குவோ ஏனா முன்னூறுவானும்போது சாப்புட முடில வயிர் ஃபுல்லாயிடுது நானு சின்ன வங்களும் ஒரு பிளேட்டு
ம்
அப்ப உங்க பொண்ணு பெரியவுங்களு ஒரு பிளேட்டு அப்டி வாங்கி ஷேர் பண்ணி அப் டி சாப்டுகிட்டா ஓரளவுக்கு ஓகே அந்த மாரி தா எல்லாருமே பண்ணாங்க இல்லைன்னா முன்னூறு குடுத்து ஒருத்தர் சாப்புடுனும்போது
அதிகப்படியா இருக்கு இது ஒரு எழ்நூறு அது ஒரு
ஆமா நம்ம சாப்பாடயு அளோ பண்றது இல்லையா
ம்
அதனால செர் வேற என்ன பண்றது சரி அப்பறோதா சரி பாத்தும் பல பாதி பாதி வெச்சுட்டு போயிட்டாங்க ஏற்கனே சாப்புறவங்க
ஆ
அப்றமா இல்ல ஒரு பிளேட்டு வாங்குனா ரெண்டு பேர் சாப்பிலா அது அப்டி சொன்னனால தெரிஞ்சிச்சு சேர் ரைட்டு அப்டின்னு சொல்லி நாம இது போனா செரி எ கூட வந்தவுங்களா அப்படியே ஆளுக்கு அம்பது நூத்தம்பது நூத்தம்பது ஷேர் பண்ணி தட்ல பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு அப்டியே சாப்டுட்டு எல்லா வந்தா அன்னைக்கி எல்லா ப ஆமா ஃபேமிலியா போயிட்டு வந்தோ அதனால ப்ரெச்சன இல்ல ஒரு டெம்போ ட்ராவலர ஒரு க கார்
ம்
அதுல கெளம்புனோ போ அப்டி செரியா போச்சு
அ
அதாது பசங்கல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க எல்லா கேமு
அ
படுத்துனே போய் உக்கானு சருக்குறது அதுல தலைகீழ சருக்குறது நம்பளுக்குதா பய இருக்குதே ஆ தண்ணில டான்ஸு ஆட அது பாட்டு போட்டுவுட்டு அது வேற குரூப்புலலா போட்டு அதெல்லா போயிட்டுருந்ச்சு உங்க பெரிய பொ உங்க பொ ண்ணுதா அவுங்க அப்பா கூட எதோ பிளாக் தண்டரில போய் அங்க எல்லா கேம் விள்யாண்டன் என்கிட்ட சொல்லி இது பண்ணாங்க நானு இந்த கேமுக்குலா போ மாட்டே இப்ப ஆண்டிகள் கூட சேந்து எல்லா கொஞ்சோ வரு அவ்ங் கூட்லா போக ஆரம்பிஷ்ட்டே சின்னவங்கூட
ஆ
ஆ ஆனா ஆ உங்களோட பெரிய பொண்ணு கேம் குள்ள வர்ல ஒரு ஒன்னு அவ்ளோதா அது
யம் போயிருந்தோ
அதா அதா அங்க போயிருக்கும் போது சொல்லியிருக்குறாங்க எல்லாத்லியு விள்யானுன்னு ஆனா இந்த கேம் உள்ள வந்து பயோ
வய்சாக ஆகா பயோ வந்திருது
ஆ அந்த மாரி அப்புறோ நாங்களே ஒரு கேமு மட்டு அ புடிச்சி ரெண்டு கைய புடிச் சி இழுத்துன்னு போயி உக்கார வெச்சு அ தண்ணியில சருக்குணோ அது ஒரு ஓட்டத்துக்கு மட்டுந்தா வந்தாங்க அதனால அப்டி போச்சு
தலவலி வாமிட்ன்னு வந்துரு
ஆமா ஆமா ஒரு இது சுத்தணோ ரங்கராட்டனோ அதுல ஒருத்தரு எங்களுக்குலா ஒரு மாரி கிர்ருன்மேர்சாய்ச் சி இன்னோருத்தருகெல்லா வாமிட்டு அவுங்க மட்ல எல்லாம் பண்ணி பக்கத்துலகிறங் மேலலா பண்டாங்க
அதா வாமிட்டு தலவலி எல்லா வந்துரு அப்டியே சில சமயோ ம்
சேரி அத்த ஆஃபீஸ்ல ஸ்டாஃபுங்க சாப்பிட கூப்புட்றாங்க பாக்கலா பேசலா ஈவினிங் பேசலா ஓகே ஓகே ஓகே மா
சரி